ஹலோ
ஹலே மேம் எப்டி இருக்கீங்க மாலை வணக்கம் ஹலோ ஹலோ கோக்குதுங்ளா
அஆஹ கேக்குதுங்
எப்டி வணக்கம் தோழி எப்டி இருக்கிங்க
ஆஹ நல்ல இருக்குறே நீங்க எப்டி இருக்கிங்க
ஆஹ நாங்களு நல்ல இருக்கங்க என்ன கிளைமேட் கொஞ்ச செரியில்ல
ஆமாவா மழ பெய்தா
மழ பெய்து கொஞ்சோ கோல்டு இந்த மாறி த்ரோட் இன்ஃபெஷன் அந்த மாறி எல்லா இருக்கு
ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தீங்ளா
இனிதா இனிதா அங்க போகணு
ம் பார் ஃபஸ்ட்டு ஹல்த் பாருங்க ஹல்த்த பாத்தா தா எல்லமே நம்மளுக்கு
ஆமாங்க நெஜந்தா நீங்களா என்னப் பண்ணிட்ருக்கீங்ளா
நா ஹவஸ் ஒய்ஃபு பசங்க இரண்டு பேரு பட்ச்சிட்ருக்குறாங்க காலேஜு
ஓகே ஓ காலேஜ் படிச்சுட்ருக்கும் போது நா ஹவ்ஸ் ஒய்ஃப் தாங்க பசங்க ஸ்கூல் படிச் ச்சிருக்காங்க எல்லா குட்டிஸா இருக்காங்க
ஆமாவா எங்க பசங்க கொஞ்ச பெரிய பசங்க
இப்பாதங்க எல் கே ஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்டிங்குற மாரி இருக்காங்க எல்லா
ஆமா இன்னு வால்தான பண்ணுவானுங்களே அவனுங்கள் ரெண்டு பேரு அவ்ங்கள பாக்கர்தே பெரிய தேர் உங்களுக்கு பெரிய டாஸ்க் அதுதா ரெண்டு பசங்கள புடிக்கிறது
புடிக்கிறது அத விட பெரிய டாஸ்க்கு எந்த டாஸ்க்குமே கெடையாது காலைலருந்து ஒரே ஆட் ட்டமா ஆடிட்டு மழையிலலா ஒரே ஆட்ட குதி
ம்
என்ன சொல்ல இப்பதா தூங்கிருக்காங்க இப்ப தூங்கிருக்காங்க ஒரு பத்து நிம்ஷத்துக்கு முன்னாடி
அப்பப்ப நைட்டு இன்னு டிலே ஆகுமே தூங்கற்த்துக்கு அவ்ங்களுக்கு
னி அவ்ளோதாங்க இனி எந்திரிக்க மாட்டங்க இனி
ஆமாவா சாப்பாட்லா ஃபுட்டெல்லா சாப்பாட்லா குடுக்குறது எப்டி
சின்னவரெல்லா சாப்டுவாரு ஒரு டென் தேர்டிக்கு அப்டிங்குறப்ப எழுப்பி எதாவ்து குடுத்தா சாப்டுவாரு பெரியவரெல்லா சாப்புட மாட்டாரு
ம் பால குட்த்துருவீங்ளா அப்டியே தூங்கிட்டே குடிப்
அப்டியே தூங்கிருவாரு எந்திரிக்க மாட்டாரு எந்திரிச்சாலு குடிச்சாலு ஒத்துக் காது ஒடம்புக்கு
ஆ இப்ப குடுத்திட்டீங்கள சாப்பாடு கொஞ்ச
இப்பவு சாப்புட்லயா அப்டியே தூங்கிட்டாங்க
ஆமாவா ஆ ஆ
ஆமாங் ம் பாக்கலாங்க டைமுக்கு எந்திரிக்கிறாங்களான் பாக்கலா எந்திரிச் ச்சா எதாவ்து குடுத்துட்டு அப்டியேத்
ம் ஆமாம்மா இல்லனா எம்டி வயிரோட தூங்கக்கூடாதுன்னுவாங்க கொழந்த
ஆமாங்க ஆமாங்க
ம் எங்கக்கா தங்கச்சி பசங்களு இருக்குறாங்க அவளு அவ்ங்க பசங்கக்கூட ஓரியாட்றதே பெரிய விஷ்யமாகுது ஒருத்த தேர்ட் ஸ்டாண்டர்டு ஒருத்த யு கே ஜி அவுரா நீ சும்மாயிரம்மா எனக்கு தெரியு எல்லா எனக்கு தெரியு அப்டின் ஒன்னு வெ வெச்சுகிறாரு அப்டி அப்டி பேசின் போய்னுக்குறாரு நாங்க பெரும் நாங்க எதனா சொன்னா ஃபோன் பண்ணாவே பிக் பண்ண மாட்டாரு ஃபோன் பண்ணா என்னா சொல்லுவாரு ஆ அவ்ங்க டாடின்னா மட்டுந்தா குடுக்குறது மத்த கால்ஸெல்லா மா அதெல்லா பேசுற கால்மா அது பேசுற கால் டேடி மட்டு பேசுறதுக்காலா அவுங்க டாடி பேசுனா மட்டு அவ்ங்க மம்மிக்கு போய் ரிஜிவாவு நானு எங்கம்மா ம் யாரு பேசுனாலு சேரி அவரே டிலிட் பண்ணி வுட்ருவாரு அப்டி ஆஃப் ஆஃப்ன்னு வரும் அப்புறமா கேட்டா போயி நா பாக்கவே இல்லக்கா பாத்துருந்தா நா பேசிருப்ப இவனே வச்சிருந்தான் ஃபோனு அவனே ஆஃப் பண்ட்டுப்பான் அப்டின்றாங்க அவ்ளோ சுட்டி அதுங்க
நல்லா தெளிவா இருக்காங்க என்ன சொல்றது அவுங்க கால் பே பேசணு நெனைக்கிற கால் மட்டும் பாருங்க அட்டன் பண்றாங்க அப்பா ஃபோன மட்டும் பேசணு நெனைக்கிறாங்க அவ்வளோ உஷாரா இருக்காங்க
அப்பா மட்டுதான் கால்வே பண்ணுவாங்க மத் மத்தவங்கலாம் மொக்க போடுவாங்க ஃபோனவே பிக் பண்ண மாட்டான் நா ஒரு நாள் கழிச்சு அவளுக்கு கொஞ்சம் ஒர்க்கு பசங்களையும் பாக்கணும் அவுங்க பாத்திர கடலாம் வச்சுக்கிறாங்க அங்கியும் போனும்
அய்யய்யோ பெரிய விஷயந்தாங்க வீட் ட்ல வேலையி சாப்பாடு செய்யுணும் வீட்ல வேலையு இருக்கும் பசங்களையும் பாக்கணும் பெரிய டாஸ்க்கு தாங்க அது
அ அதனால அவ ஃபோன அவ்வளவா பாக்க மாட்டா இவனுங்கோ ஸ்கூல்ல இருந்து வந்ததும் ஃபோன தொட் டு ஆட்ட ஆடினுருப்பானுங்க ஜாஸ்தி குடுக்க மாட்டா அ ரொம்ப சேட்டா பண்ணா குடுத்துட்டு சாப்பாடு ஊட்ற டைம்ல பண்ணுவா அந்த மாரி பண்ணுங்கோ
இங்க ஃபோன் குடுத்தாதாங்க சாப்புட்றாங்க சாப்பாடு நீ என் சின்ன பையன்லாம் பாத் த்தீங்கன்னா ஆமாம் நீ ஃபோன் தருவியா ஃபோன் தந்தா சாப்பாடு சாப்புடுவன் இல்லனா சாப்புட மாட்ட ஃபர்ஸ்டே வந்து சொல்லி வச்சுருவானுக
அ இல்ல பெரிஸ்க் அ பெரிய ஸ்கிரீன் போய் இப்ப சின்ன ஸ்க்ரீன் ஆயிட்ச்சு அதனால எல்லாமே இப்ப பெரிய ஸ்கிரீன்னா ஒட் ட்டுக்க ஒக்காஞ்சு நம்ம என்ன போட்றமோ அததான் பாப்பாங்க இப்போ சின்ன சின்ன கையிலே உலகம் வந்ததுனால அவனுங்களுக்கு வேணுன்றம் போது அது போட்டு ஒக்கார வச் ச்சாதான் சாப்பாடு இல்லனா அதுக்கு முன்னெல்லா எம் பசங்க வளரும் போதெல்லா நானு தட்டுங்கையுமா ரோட்லே திரியிவேன் இவனுங்க ஆடுவானுங்க நா ஊட் ட்டுவ நா ஆட எனக்கு அது ஒரு எக்சசைஸ் மாரி ஆயிரும் மாடிக்கு ஏறு கீழ ஏறங்கு அத ஊட்டு இத ஊட்டுன் ட்டு இப்போ ஒரு மொபைல கைல வச்சுட்டு அவருக்கு ஊட்டிணுக்கணும் அப்டி போயிச்சு
அ என்ன பண்றாங்கன்னா அது காரமா இருந்தாலும் புடிக்காத ஃபுட்டா இருந்தாலு அப்டியே அது போய்ட்டே இருக்கு தொண்ட வரைக் கி வர அளவுக்கு சாப்டுவாங்க எதுவுமே
ஆம் ஆமா ஆமா ஆமா ஆமா இல்லங்க ஏன் பைய பெரிய பைய அவனே என்னனுவா சாம்பார் சோறுனா சிக்கன்
சொல்லுங்க ஹலோ ஹலோ கேக்குதுங்களா எனக்கு எதுமே கேக்க மாட்டிங்குதுங்களே நீங்க பேசுறது எதுமே கேக்கலே ஹலோ ஹலோ